ம் கூறா அப்பப்ப ஃபோன் பண்ணி பேசுவே
ம்
அடுத்த தடவ பேசிக்கே
டேய் ஆனா இந்த சின்ன பொண்ணு சொல்றா பார்றா கோகுல் மதிக்கவே மாட்டதுறா சின்னப்பாப்பாவ
ச ச ச அனுபவி மச்சா அனுபவி
முடியலடா டேய் கடைக்கு போய்ட்டு எல்லாமே வாங்கினுவ ன்ட டா இந்த கோல்டுவின்னர் சொன்ன‌மாரி ஜூஸு குத்தாங்டா ஃபிரியா ஃபேண்ட்டா
ஆ
அரலிட்ரு குத்தாங்க எத்து ஃபிரிட்ஜில வக்லானு பாத்தா பாத்துட்டா பாத்துட்டு தூகினுதான இந்தா எப்டியோ பாத்துட்டு இருக்கா தூகத்துலே லைட்டா கண்ணுதொரந்து பாத்துட்டு அப்டே இருக்குபோது பாக்குது ஃபிரிஜ்ல இருக்குது ஒரே அழ உடலையா ஜூஸ் கூடதுத உடலையா அவ்ர்ட மொத்தமா குத்தட்டுமா டேய் வாட்டர்கேன் ஃபுல்லா அவ்ருதா
இந்த மாரி ஆய்ச்சி ஒரே அழுக இதுகான்டி போய்ட்டு பத்துப்பா குடுத்து ஒரு ஜுஸ்ஸு ஒரு டப்பா அதுக்குனு ஒரு டப்பா வருல பத்துபா ஜுஸ்ல சின்னதா அதனால அதவாங்கி குத்துட்ட இத நீ குடிமா திங்கிட்டு வச்சிருந்தானன்
சரி சரி சரி
புடியடா பாய் இது இது இது தனியா செலவு போன தடா இதுக்கு மாட்டா சின்ன இதுக்கு மாட்டா
ம் ம்
ம் ரொம்ப டென்ஷனா ஆவுது எங்க பாப்பா உதையள் பண்ணிரா டென்ஷன எல்லாருமே டென்ஷன் பண்ணிரா
எஸ்
ஆ அவுங்க தாத்தா கூப்பரார டா அப்பா தக்சலா
ம்
போயிட்டு சண்ட போடுது இங்கிந்தே கத்துது என்னா தாத்தா ஆனு
ஆஹ
என்னது
பீஜிகு போமாட்டயா இங்கே வா
நாளைக்கு சாய்ங்காலோ வர்லாருக்க ரூம்ல இங்க ஆ ரூம்ல யாருமே இல்ல‌ இங்கே ரெண்டு பேர் தா இருக்காங்க கம்பெனி காரங்க
ம் இலவசமா கம்பெனி கொடுதா உங்கள ஞாய்த்துகழம நாளைக்கு நாளைக்கு போய் சாப்ட்டு வந்துடு இப்ப போய் சாப்ட்டு வந்துடு வேணா
இல்லடா சாயிங்காலோ போலான் இருக்க கரட்டா இருக்கு
பசங்க வந்துடுவாங்களா
ஆ
ம் என்ன உங்க ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்ல பசங்ளே காணமேடா அதுதா
ஆமா தனியா இருகங்க இங்க போறுதா அடிக்கு பீத்திட்டு
ம் ம்
ஆ அது ரெண்டு தா என்ன குளோஸ் ஆகல எ ரூம்மேட்ல ரெண்டு பேரு ஆ
சொல்லு என்னலா பண்ணுவா காலேஜ போனுமாமா
காலேஜ் காலேஜ்ஜு போற நெலமையிலயா இருக்கே நா குரூப் ஓப்பன் பன்னிட்டாக பேரன்ட்ஸுக்கு தனியா
ஐயோ தலவலியே ஒண்ணுகுதுதா
ம் லீவ் போட்டா போட்றாங்கே மூன் நாள் ஆ பஸ்ட் மூன் நாள் லீவ் எத்த மச்சா அது வர்ல
ஆ
வியாழன் வெள்ளி புதன் இந்த மூணு நாள் மத்தும் க தா போட்ருக்காங்கே லீவ் எத்தவைங்க எல்லாத்தயுமே நானு மூன் நாளு மட்டு போய்ருக்க
ஆ ஆ
அ நா கர்ட்டா நா வந்த அன்னைக்தான்டா குரூப் ஓப்பன் பண்ணிக்காங்கே இந்தாக்கா அங்கியே ஊர்லியே யூர்லியே இது பண்ணிர்ப்பே
அம்ம ஃபோன் வாங்கி இது பண்டுப்பே
அ அது லீவ் போட்டா எனக் பிரச்சன ஆகமாட்டங்கே ஏனா குரூப் பிரச்சன யாரு பாக்க மாட்டாங்க அது தெரியு எனக்
ம் ம் அவ்ளோ பெர்சா கேக் கூட மாட்டாங்க அட்லா அம்மாதான
ம்
இதால என்ஜாய் பண்றா என்னாங்காட்டோ
கேக்கா சமாளிச்சுகுவ அது ஒன்னு பிரச்சனல
ம் ம் உ தங்கச்சி என்னா சொல்ச்சு ஃபோன் பண்ணியா வீட்டுக்கு இல்லயா பண்ணயா இல்யா
ஏ நா பண்ண காலைல பண்ண ஏ
ஆ
ஏ கால்லதா பேச்ன என்ன
இல்லடா இந்த மாரி சொல்லி என்ன குரூப்ல இந்த டேன்ஸ் பண்ணி குரூப் வாங்க முடியாது
ஆ அ நாம சொல்லாத வரைக்குந்தா நல்ல விஷ்யோ சொன்னாதா பிரச்சன
அப்டின்ற அ
ஆமா
சொன்னா காலி நம்ம மாட்டிப்போ
ஆ
சொல்லாம இதவயிந்தா எதுனாலு கூடோ இப்ப கேட்ரிங் கூடோ இப்ப வெஜ்ஜி கேட்ரிங்கு
அ
ஏ எனக் அதுலா தெயாதுடா வந்து கேட்ரிங் வேணுமுனா வாங்கடான்ரா இல்லனா போங்கடான்ரா அலந்தானா நானே கம்முனுகுறே ஒன்னு கேக்கமுல்ல
ஏ வெஜ்னா போக்மாட்டியா என்ன
வெஜ் என்ன வச்சுக்யே எங்க பக்கத்து ஏர்யாலதான்டா ஃபங்சனே கொஞ்ச யோச்ன பண்ணு செரியான கூட்டமா வரு
ம் ம் ஆமா உள்ளியே ஃபங்சனா கொஞ்ச பிரச்சனதா கடுப்பாய்டு
உள்ளுர்னா என்னது இங்க ஒரு மூனு ஊர் தள்ளிதா
ம் ம் ம்
என்னா சொன்னது செம்ம கூட்டமா வரு ஒன்னுமே பண்ண முடியாது அனாலே பசங்க கொஞ்ச பயப்பரானுங்கோ
அதே மாரி எங்க இல உள்ளூர்க உள்ளூர் நாங்க போமாட்டோ வெளியந்து ஆளு போட்ருவோ
இதே பிரியாணினா ஓக்கேடா பத்து பேர் பதினஞ்சி பத்து பேர் கூட செஞ்சிருவோ இதுல வெஜ்ஜா வெறுப்பாகு
சிஸ்
அல்தா பாக்லானா பசகோ
எங்களுக்கு அதே நாங்க வந்து உள்ளூர்னா போகவே மாட்ட மச்சா
டேய் அ இப்ப சொல்றான்டா அவ ஏங் கணுக்கே இப்ப சொல்ட்டு பக்கத்து ஏயா இங்தாண்டா ஃபங்ஷனுன்டா ஏய் இங்கிந்தாடா எப்பிம் கசில லாச்ட் டைம் சொல்லுங்ககன்னா வாடா டேய் ப்ளீஸ்டான்றா நா இன்னா பண்ண முடியு ஒத்துகுனு போனா அவுங்க எவனா பசங்க கிளாஸ் பசங்க எவனாது தெஞ்ச பசங்க எவனா வருவானுங்கோ ம் ம் கிடோ பேசி அவனா வேற வழி கெடையாது
ம் ம்
அதேதா டென்சின்ல வந் து ஒன்னு நடா வெஜ்ஜில வந்து ஒயிட் ரைஸ்சு சாம்பார் ரசம் மோது அவவ ஒவ்வொரு மூல்ல இப்பா அவ அவன கூப்டுவா
அ
ஒருத்த ரசம் பக்கத்லே வச்சிப்பா. அவன கூப்பிட மாட்டா மோர் எத்துனுவா போறான்டா அவனுக்கு எப்டிருக்கு
ஆ
டென்ஷனாவு சேர் நீ இன்னா கத இத்தோட
என்ன கதனா
என்ன கத
எப்பதா மீட்டு மீட் பண்லா எதோ ஸ்பைடர் மேன் மூவிக் போணுன்னீங்களே
அதல்லான் எப்பியு வெள்ளிக்கெழம்க்குள்ள போய்ல்லா மாச்சா
கன்ஃபாமா வர வெள்ளிக்கெழ்ம்யா
ஆ அதா வெள்ளினாங்கள வெள்ளினா அதுக்கு இன்னு நாளு கெடக்கு இருவத் நாளு கெடக்கு
அ அ
ஆ
போய்ட்டு வந்திட்வீங்க ஜாலியா நீ பரத்து நீயு பரத்து மதன் வர மாட்டா எனக் தெரிஞ்சு பாத்தா
சேர் சேர் சே
பாக்கலா டவுட்டு தா நம் பைய
காலையில இருந்து எரியா மேகமூட்டமா இருக்
ஏய் கால்லந்து மேகமூட்டமாவா கால்லெல்லா எங்களுக் தூறல் பேஞ்சிங்கிதுடு காலங்காத்தால கழினில நீ தூங்கினிந்தல பாத்தியா கால்ல ஃபோன் பண்ண சொல்ல
ம்
அ செ தூ துளி துளி துளியாக விழுந்து விட்டது
இங்க ஃபுல்லன் ஃபுல்லு மேகம் மூட்டமா தா இருக்கு
இன்னிக்கு ஃபுல்லா தூரல் விழுந்து தூறல் விழுந்தே தா கெடக்குது முடி வேற வெட்டே கோல்டு ஆயிற போதோன் பயந்துன்கிற
! ! ! ! ! ! ! ! ! ! ஹலோ கேள்வி கேக்குது ஃபோன் பேசிட்டே நாங்க ஃப்ரீ பையர் மட்டு வெளடோன் வெச்சுக்கோ டைம் போற்தே தெரியாது
ஆ ஸ்பீக்கர்ல இருக்கு அத ஃபோனு அத்தா ஒரு பெரிய விஷ்யம்
ஆமா பக்கத்துல வெச்சுதா இல்ல ஹெட்செட் போட்டுக்குவே
ஆ ஹெட்செட் போட்டா கரெட்டாக்குடா இப்போ ஆனா இத்ல ஹெட்செட் ஆப் ஷென் கெடயாதே இது ஒரு மைனஸ்
புரில
ஹெட்செட் ஆப்ஷன் கெடையாது ஒன்லி ஏர்பாட்ஸ்
என்னா செட் ஏர்பாட்ஸு தான இல்லையா உன்ட்ட
எங்கிட்ட ப்ளுடூத்து ஹெட்செட்டுகிது
அக்அ
டேய் ப்ளூடூத் எட்செட் இதுல கனெட் பண்ணலான்டா
பேஸ்லாம்ல இப்ப
ஆ பேஸ்லாமே
அப்டி பண்ணி பேஸ்வோமா
ஏன் அப்டின்றியா இது முடிஷ்
ஏன்னா போரு அடிக்காது நம்ளுக்கு பேசுனால்மே இப்ப இல்ல அப்றமாட்டி தா அதா நமக் போரிங்கே அடிக்காது நம்பாட்டுக்கு பேசிட்டுக்கிலா கேமு விளாண்டுட்டே
என்னத்த பேசன் டாப்பிக்கே இருக்காதா நம்ம கேம வச்சே நம்ம பேசிட்லாம் பொசுக்குனு
டேய் இந்த பொண்ணு பா டா என்ன மதிக்கூய மாட்டாடா பெஷீட்டுக்கு அடியில போ துணிய போட்டு உள்ள போய்ராடா அது உள்ள போய்ராடா
அ
டென்ஸன் ஆவ்த்ரா
நானு டைம் பாசு நெனச்சேன் டைம் பாசு வெளயாண்ட மாரி யே எல்லாத்துக்குமே நம்ம பேசுக்கு டாப்பிக்கும் கெடைச்ச மாரி இருக்கும்
ஏஸ் சாமல் பண்டானா சாம்
ஊருக்கு வந்தானா இல்ல
ஏ ஃபஸ்ட்டு பண்ணிருந்தலடா ஏத்தால
இப்ப கூப்டா பேசுவேயில்ல சுத்தமா
ஏன்டா ஆ இப்ப எவ்ளவு நல்லாத விளாடிக்கிறான் ஸ்கோர் தெரிஞ்சு இந்திய டீம்ல ஆள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறே
என்னாடா ஒரு மோட்டிவேஷன் பண்ணுடா அந்த பையனுக்கு
ம்
ஆ
நாளைக்கு காலேருந்து சொல்லி போட்டா கூட டேய் யாரா நீ போரா என்னடா என்ன இவன் என்ன சொன்னான்டா அவன்
ஆ ஓ ஓன் வெளம்பரத்துல நான் நடிக்க மாட்டேன் தெரியு
நான் நான் அதுலாம் குடுக்க மாட்டேன்னு சொல்லிருவேன்
அந்த என்ன சொல்ல யப்பா உனுக்கு மட்டும் ஆளு கிடையாதுப்பா எப்பா நீ ஃபேக்கப்ப்ரொ பண்ற எல்லாத்தையு உனக்கு மட்டும் அடே கிடையாது பண்ணுவா
ஆமா
சுகுமாக்கு விஷ் பண்ணியா பேட்டேல
இல்ல மச்சான் அன்னைக்கு என் செல்ல ரீச்சார்ச்சுல்ல
நீ என்னைக்கு தான் ஆ அன்னைக்கு தான் கைல வச்சிந்தியே நைட்டு
ம்
அதான் பொலம்பினருந்தியே டேய் டேய் ரிச்சார்ஜு வேற காலி ஆய்ச்சுடா
மத்தியானம் சி சாயங்காலம் தானே ஓப்பன் ஆது ஃபை ஜியே கெடைக்கல கஷ்டமர் கேர் போட்டு திட்டிட்டு இருந்தேன்
ஆ
அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஃபை ஜி வேலை செஞ்சிச்சு
கஷ்டமர் கேட்ட ஒடனே வந்துச்சாடா
கஷ்டமர் கேட்டுட்டு இன்னொரு போன்ல தூக்கி என் சிம்ம போட்டேன் அவே செல்லுல ஃபை ஜி ஓப்பன் ஆயிச்சு என் செல்ல அதுக்கப்றம் போட்டா ஓப்பன் ஆயிச்சு
பரவால்யா பா
ம்
வேஷ்டு செலவா பன்னிருவாங்களே அதலதான் ஓப்பனாவாதான் நென்ச்சேன்
அ சோலி இந்தியால வாங்குனா ஓப்பன் ஆயிருக்கும்மா வெளி ஃபாரின் நாலதா பிரச்சன சொல்லிருக்காங்க
ம்
அது தெர்ல மச்சா இந்தியால வாங்கன்னு போட்ருந்துச்சு ஜியோ சிம்ல
ம்
இந்தியால உள்ளவைங்க மட்டும்தான் ஃபை ஜி கனக்ட் பண்ணிட்டாங்கனே
ம்
ம் ம்
அப்ப பி எஸ் என் ல் யூஸ் பண்ணு
ம் சும்மாவேக் கெடைக்குதா உங்களுக்கு
டேய் கிராமத்துலதா அங்க எங்க கெடைக்காது சிட்டி சைட்லாம் ஃபுல்லாக் கெடைக்து
ம் பைஃஜி யூஸ் இப்ப இந்த மச்சா ஃபை ஜி யூஸ் பண்ணங்கப்போ ஜியோ ஃபோர்ஜீ நாங்கள யூஸ் பண்ணாங்களா மச்சா
நா ஒன்னு சொல்ட்டா மூணார் வந்துக் கேரளா பக்க போனோ பாத்தியா மலை மேலதா ஃபுல்லாவே
ஆ
ஜியோ சிம்மு கட்டு ஆட்ரல் சிம் கட்டு
ம்
பி எஸ் என் எல் ஒரிஜினல் நிக்கலா சைட்ல அவர் டிரைவரே சொல்றாரு தம்பி இங்க பி எஸ் என் எல்லு அதுகத்து வி ஐ சிம் தா யூஸ் ஆவு மீதி எல்லா சிம்மும் கட்டாய்டுன்றாரு அப்ப பாத்துக்கோ எவ்ளோ டெக்னாலஜியா பி எஸ் என் எல்லா அங்க ரொம்ப ரீச் ஆயி எனக் தெரிஞ் நறைய பேரு அங்க பி எஸ் என் எல் தா யூஸ் பண்றாங்கன்னு நெனக்கிற கோகுலு
மச்சா செல எடத்துல கவுர்மெண்டு காஸ் குடுத்து இது பண்ணிருவாய்ங்கடா கவுர்மெண்ட்டுக்கு ஏர் டெலு ஏர்டெல்கார ஜியோக்கார காஸ் குத்துருவா
ம்
பி எஸ் என் எல் எவ்ள டெவலப் ஆகுக்லான்னு டீட்டெயி
ஆ ஆ
தமிழ்நாட்ல அதா பண்ணி வச்சிருக்காய்ங்க இன்ன வரைக்கு
ஆமாடா அது கொஞ்ச எட்த்துன்னு வந்தா நல்லாருக்கும்டா கவுர்மெண்ட்லயே நறைய ப்ரொவைட் பண்ணா எல்லாமே நல்லா நடக்குன்டா
அதா இப்பதா இங்க த்ரீஜியேக் கொண்டு வந்துருக்காய்ங்க
யாது ஏய் ஃபைவ்வீஸயிச்சிப்ஜஜஜ. ஸஸஸஸஸஸஸஸஸஸஸஸஸஸ ஸ்பெண்ட் வ்ஸஸஸஸ. ஷௌகபோய்க்கிது
ஃபைஜிலா இன்னு வரவேல்ல
டேய் வந்துச்சுரா உனக்குத் தெரியாமக்குது
ஃபோர்ஜீ வரைக்கு தான்டா இருந்துச்சு
ஃபைஜிலா ஆஹ இப்போ வந்து இப்ப என்ன சொல்றது பெரிய பெரி எடத்துல இப்ப பி எஸ் என் எல் சிம் அதிக்மாச்சிம்ப அங்கலா ஃபைஜி ஆக்டிவேட் பண்ட்டா
ஆ
நார்மலா இப்போ வந்து ஒரு கிராமத்துல ஏனா இப்பதா ஃபோர்ஜீ ஆட் ஆ ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க த்ரீஜிலா அப்பதிலேந்துருக்குடா கோகுலு ஃபோர்ஜீ தான் இப்ப கொஞ்ச ஆட் பண்ணிருப்பாங்க இப்ப எங்க ஊர்லயே ஃபோ ஃபோர்ஜீ ஆட் பண்டா ஆ நல்லா கெடிக்குது பேஸ்ட்டா சிம்மு சூப்பரா கெடிக்கிது
ம்
என்னா ஒன்னு ஸ்டார்ட்டிங்ல ரிங் ரிங் மட்டு ஸ்டார்ட்டிங் கரெக்ட்டா போயிடு அப்டியே
ஆ
போன சிம் நா யூஸ் பண்ண அது எதுக்கு எதுக்கு எங்க ஆயா வந்து கேஸ் புக் பண்ணதுக்காகவே ஆ அவுங்கள்லா வந்து கேஸ் ‌இல்லியா அதனாலயே ஓப்பன் பண்ண அதனாலயே கரெக்டா இது பண் நூத்தி அம்பது ரூபாய்க்குப் போடுவ எப்ப தேவப்படுதோ நூத்தி அம்பதுரூபாக்கு போடுவ கேஸ் புக் பண்ணுவ அது இல்லாம மானியம் போட்றாங்க அதுல மானியம் முன்னூரூவா போட்றாங்கோ
ம்
அவ்ளோதா நூத்திஅம்பது ரூவா நமக்கு ப்ராஃபிட்டு நூத்தி அம்பது ரூவா ரீச்சார்ஜு நூத்தி அம்பது ரூவா ப்ராஃபிட்டு ப்ளஸ் ஒரு சிலிண்ட்ரு வேற ஒன்னுமே தேவயில்லையா
ஆமா
ஆனா நா அந்த நம்பர் கொடுக்காம போயிட்டேனே டே எல்லா நம்பரு குத்து இந்த நம்பர் ஞாப